ஓ
ஆ சொல்லுங்க
அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க பி ஜி ல மைக்ரோ பயாலஜி முடுச்சுட்டு
புரிய்ல புரிய்ல
பி ஜி ல மைக்ரோ பயாலஜி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ளான்
நெக்ஸ்ட்டு வேல தேடிட்டு இருக்கே இன்னு எந்த வேலையு கெடக்
ஓகே ஓகேங்க அப்ப நீங்க எம் எஸ் சி மெக்கானிக்கல் படுசுருக்கீங்ளா
எம் எஸ் சி ஆமா எம் எஸ் சி
ஓகே ஓகே அடுத்து எப்டி பேப்பரு டாக்ட்ரேட் போடுற மாரியா பி ஹெச் டி போட்ற
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல அப்டில இல்ல உண்டு கண் வேலைக் போயே ஆகணு அப்டி ஒரு சுட்ச்சுவேஷன் அத வேலைக்
ஓகே ஓகே கேம்பஸ் இன்டர்வியூ எல்லா அப்ப வருதா அட்டென் பண்ணிட்டுருக்கீங்ளா
கேம்பஸ் எது வர்லங்க நாங்களாதா தேடி
ஓ செரி செரிங்க அப்ப நீங்க ஜாப் தேடுற மாரி இருந்தா இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த மாரி தேடி
ஆ ரிசர்ச் சைடு அதுக்கப்றோ வந்துட்டு ஃபுட் சாம்பிள்லா டெஸ்ட் பண்ணு
ஆமா
ஆ டைரி ப்ராடக்ட்ஸ்சு ஃபுட் சாம்புளு அது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்து அது அந் அந்த அந்த சைடு எல்லாமே நாங்க போக முடியு
ஓ
அதனால அப்டி தேடி
ஓ ஓகே ஓகேங்க இந்த இன்டிடு நாக்கிரி அந்த மாரி இதெல்லா பாத்துட்டுருக்கீங்ளா
ஆமாங்க அது ஆனாலுமே அதுல கெடைக்கவே மாட்டிங்குது அதனால தனி தனியா ஒவ்வொரு கம்பெனியோட வெப்சைட்குள்ளற போய்
ம்
அதுல அதுக்கப்புறோ வந்துட்டு அப்ளை பண்ண
ஓ ஓகே ஓகேங்க அப்ப இது லாங் ப்ராசஸ் உங்களுக்கு ஜாப் தேட்றது
ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டோ நெறைய ரிஜெக்ட் ஆய்ரு நெறைய ரிஜக்ட்
அ அதா இந்த மாரி அ ஏதாச்சு ஒரு லிங்டின் அந்த மாரி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் நெறைய கிடைக்கு
ஆ
தனியா தேடி ஒவ்வொரு கம்பெனில கரெக்டா அந்த டைம்ல வக்கன்சி இருந்து மா பாத்து இது கொஞ்சோ கஷ்டமான வேல
ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேல
அ
தேடுவோ கடச்சிரு ஆ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஆகும்
கெடைக்காம எங்க போய்ர போகுதுங்க
ம்
அதுவு இப்ப மக்சிமம் ஆஃப் தி கம்பெனி வேற
ஹலோ
அ அப்ரைசல் டைம் வேற இப்போ
புரியில
அப்ரைசல் டைமு
அப்டினா
இந்த கம்பெனில போனஸ் போடுவாங்கல்ல ஹைக் போடுவாங்கல்ல
ஆமா
அது சில கம்பெனிஸ்ல ஏப்ரல் மந்த்ல தா பண்ணுவாங்க
ஓ செரிங்க அதா கன்பார்ம் தெடு அப்டிங்ளா
அ அன்னால நீங்க நெறைய தடவ அதா நறைய சின்சிரா சீரீசா தேட்னா நறைய கடைக்கு
சேரிங்க
கவலப்படாதீங்க நறைய கிடைக்கு ரிசர்ச் சேனல் நிறைய ஜாப்ஸ் எல்லா இருக்கு நானு ஏதாச்சு பாத்தா
ஓகேங்க தங்க்யூங்க
ம் எல்லா கெடைக்குங்க கெடைக்காம எங்கங்க போய்ட போகுது எத்தனாயிரம் கம்பெனி இருக்கு உங்களுக்கு நல்ல ஜாபா ஒண்ணு செட் ஆகாமயா போய்ரு கண்டிப்பா செட் ஆகு
அதுவு கரெக்ட்டு தா ஆனா கொஞ்சோ எப்டி சொல்றது இந்த அப்ளை பண்ணும் போதெல்லா ஒண்ணு தெரிய மாட்டீங்குது அந்த வந்து ஒரு ரிஜெக்ஷன் மெய்ல் வரும் பாருங்களே அப்போதா மனசே அப்டியே விட்ரு
அ அ அ
சரி கஷ்டமா போய்ரு
ம் நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கணு சேரி பரவால்ல ரிஜெக்ட் ஆனதுக்காச்சு ஒரு பதில் சொல்றாங்ளே அப்டின் சொல் ட்டு எடுத்துக்கணு என்னாச்சு என்னாச்சுன் க்யூரீஸ்ஸா
வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக் அப்டி வந்து நானு இருக்க கத்துக்குறே
என்னங்க நம்ம கேர்ள்ஸா இருந்துட்டு நம்ம பாசிட்டிவா இல்ல அப்டின்னா நம்ம நெலம என்னாகு
அது கஷ்ட்ந்தா ஓகே ஓக் வேற
டெய்லி இவ்ங்கெல்லா வந்இவ்எல்லாட்டு ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கணுன் டெலிவரி டைம் டெலிவரி டைம் அப்போ
ஆ
பாசிட்டிவாவே இருக்கணு பி பி எல்லா ஏறக்கூடாது அப்டின் ணட்டாங்ளா அதுனால அம் பாசிட்டிவாவே இருந் அ ஆமா அதுக்கப்றோ வந்து இதைவே பாத்தாச்சு இதெல்லா ஒரு டென்ஷனா அப்டின் சொல்ட்டு நானே எ மனச தேத்திக்கிறேங்க
அப்டின் நீங்களே வந்துட்டு
மனச ஆறுதல் பண்றே ஆமா எங்க அம்மாதா அடிக்கடி சொல்லுவாங்க பொண்ணா பொறக்குற அப்டின்னா நீ பெண் தைரியமா இருக்கணு எங்க மம்மி சொல்லுவாங்க
ஹலோ
எங்கம் கேக்குதாங்க
ஆ இப்பதா கேக்குது
எங்க மம்மி தாங்க சொல்லுவாங்க பொண்ணா இருந்தா தைரியமா இருக்கணு
தானே ம்
அப்டின் சொல்லுவாங்க எனக்கு அப்ப புரியல டெலிவரி டைம் தாங்க புரிஞ்சது எதுக்கு சொல்றாங்கன் சொல்லிட்டு
நெறையா நீங்க ஃபேஸ் பண்ணணு அப்டின் சொல்றதுதா அதலா தா எங்க அம்மாவு அடிக்கடி சொல்லுவாங்க ஆ ஆ ஆ பண்ணி எது செஞ்சிட்டு சுத்திட்ருக்காங்க நீ
அ எனக்கு எனக்கு எங்க அம்மா சொல்லும் போது எதுக்கு அம்மா சம்மந்தமே இல்லாம இதெல்லா சொல்லுது அப்டின் யோசிச்சுட்டு விட்டுட்டே அதுக்கப்ற டெலிவரி டைம் தா எங்க அம்மா ஸ் சொல்லும் போதுதா ஓ இதுக்கு தா மம்மி சொல்லிருக்கு நம்மளுக்கு அப்ப புரியல இப்பதா புரியுது அப்டின் சொல்ட்டு எனக்கு அப்பதா புரிஞ்சது
சேரிங்க
இன்டிபெண்டண்ட்டா இருக்கணு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணு இதெல்லா எங்க அம்மா சொல்லு அப்பலா புரியல இப்பதா புரியுது எங்க அம்மாட்ட இப்ப நா கேக்குறே ஆமா இதெல்லா முன்னாடியே வெளாவறியா சொல்லிருந்தா நானு
நீங்க அப்டின் சொல்லியா
ஆமா இதெல்லா முன்னாடியே தெல்ல தெளிவா சொல்லி புரிய வெச்சிருக்க வேண்டியது தான நீயா புரிஞ்சுக்கும்போது புரிஞ்சுக்கோண்டு விட்டுட்ட அப்டின் சொல்லி கேப்பே
ஆ ஒரே நிம்ஷ இருங்க ஆனா தீன் பேரு ஆ
போ
ஆ ஹலோ
ம் சொல்லுங்க எங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு ஆ இப்ப கேப்பேன் இத முன்னாடியே தெள்ள தெளிவா சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டியதுதான நீயா புரிஞ்சுக்கோ நீ ஏன் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேப்பேன் அதுக்கும் எங்க அம்மா சொல்லு நீயா புரிஞ்சுகிட்டன்னா மனசுல ஆழமா பதியும் சொல்லி புரியிறதுல்லா
அ நா சொல்லி புரிய வச்சா அவ்வளோக்கா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம்
ஆ அப்படித்தா சொன்னாங்க
உம்
ஹ அது என்னமோ கரெக்ட்டு தாங்க நம்மளாவே பட்டு அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கும் போது நல்லா ஆழமா பதியிது என்ன பண்றது
அது வந்து எல்லா இதுலயுமே வந்து ஆ
உம்
புறா குஞ்சுக்கு மட்டும் தான் வந்து ஒரு விஷயம் வந்து எப்படி
ஆ உம் கொஞ்சோ கஷ்டம் தாங்க அதுவாவே கிடைச்சிடா அந்த பொருள் அதுவாவே கிடைச்சிட்டா அதோட கஷ்டம் தெரியறது இல்ல கஷ்டப்பட்டு அனுபவிச்சா கிடைச்சா அதுவும் ஒரு சுகம்தாங்க
உம் ஆமாங்க கண்டிப்பா
உங்களுக்கும் அதே மாதிரி தாங்க நல்ல ஜாப்பாவே கிடைக்குங்க தேடி தேடி இவ்வளவு ரிஜெக்ஷன் மெயில் பாத்து கஷ்டப்பட்டு இது பண்ணி இல்லைங்க பாப்பாக்கு குளிப்பாட்டிட்டு இப்ப போய் சாப்டணுங்க
எத்தன மணிக்கு
பாப்பா தூங்கும் போது தான பாப்பா தூங்கணும்ல்ல பாப்பா தூங்கணும் இல்லைங்க பாப்பா தூங்காம
ஆ
போயிட்டு என்ன பண்ண முடியும் அவள வச்சுக்கிட்டே சாப்ட்றதுக்கு கஷ்டமா இருக்கா
அதனால குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டேனா நா ஒரு அரமண்நேரம் தூங்குவா அதுக்குள்ள சாப்ட்டுக்கலா
சமைச்செல்லா வச்சுட்டேன் பாப்பா தூங்குனானா போய் சாப்ட வேண்டியத்தா
பண்ணனா ஒரு மாதிரி ஆயிடாதா அதா சாப்பாடு வச்சனா கரெக்டா இருக்கு
சூடாலா சாப்பிடணும்னா நம்மளால்லா எல்லா சாப்பிட முடியா இவா தூங்குனதுக்கு அப்புறம் நா சமச்சு சாப்டணு அப்படின்னா அதுக்குள்ள இவ எழுந்திச்சிரு
எவ்ளோ உங்களுக்கு
இல்லைங்க வேல இல்ல அ பாப்பா வந்துட்டு அரமன் நேரம் தா கரெக்ட் ட்டா தூங்குவா தொட்டில்ல போட்டா
பேசுவீங்க
அவா அரை மணி நேரத்துல தூக்குள்ள நானு நிறைய வேலல்லா பண்ண முடியாதுல்ல அவள வச்சுட்டும் கிச்சன்கு போ முடியாதுல்ல
ஆமா
அதுனால
ம் அப்படியே தா
அவ தூங்குனான்னா தொட்டில போட்டுட்டு நா போயிட்டு அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துருவே ஆமா அவள தூக்கி வச்சுட்டு இருந்த கீழே எறக்கி வச்சுட்டே அதுனால தூக்க சொல்லி ஒரு சவுண்ட் உட்றா.
ஆனா அந்த வெயில் காலத்துல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டோ
ஆமா சரியான வெயிலுங்க
ம் எங்க ஒரே நிமிஷோ பாப்பா அழுவுறா என்னன்னு பாத்துட்டு வரே ஹலோ
எங்க எனக்கு கால் வருது கூப்புட்றே
ஆ ஓகேங்க
ஆ